தொளிக்க
ஆ அலோ
சொல்லுங்க தோழா
ஆம்
சாப்டாச்சா தோழா ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது
சாப்டீங்ளா தோழா
நம்பே இன்ச்சி அலோ
தோழா சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சி
என்ன சாப்டிங்க
உஅ பச்ச மொளகா பச்சடி செஞ்சாங்க வீட் ல ஆத சாப்டே
எங்க எனக்கு
அந்த ரெசிபி வந்து
ம்
அப் தக்காளி வெங்காயோ வெட்டி பச்ச மொளகா வெட் டி சீரகோ எண்ணெ த ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி கேஸ் மேல வச்ட்டு கொஞ்சோ கொதிக்க ஆரமிச்சொன்ன தண்ணி எல்லாம் போனோனே எத்து அந்த இது பண்ணோ தால் இது ஒ நசுக்குவாங்ள அதுக்கு பண்ணோ நசுக்ன ஒன்னே பச்ச மொளகா பச்சடி ரெடி
சரி
ஆ
ஓகே
நீங்க புக் எதனா படிக் கத் பச்சிருக்கீங்ளா
இல்ல இன்ன வரைக்கு நா பண்ணதுல்ல சரி நீங்க சொன்னீங்ளா ஆசையாதா ஒரு தடவ பண்ணிபாப்போன்னு கேட்ட
நாளைக்கி ஒரு மேட்ச் இப்போ கூட்னுபோணு
ஓக்கே எப் போறீங்க
ஆ ஃப்ரெண்ட்ஸ்சுங் கூட வெள்ல
ஓக்கே
கூப்பட்றாங்கோ டூருக்கு போலான்றா நாளிக் காலைல ஆறு மணிக்கு போயிட்டு ஓ ஃபால்ஸ்சுக்கு
ஓக்கே எந் ம்
சாய்ந்தரம் வந்து எது எது
பரவால்ல தோழா ஆக்சுவலா நா வந்து எங்க ஆத்துக்கார் இப்பதா காலையில கன்னியாகுமரி கூட்டு போரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க
ஆனா கூட்டுனு போல
கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல இப்பதா பிளான் பண்ணியிருக்கோ ஆக்சுலா அவங்கிட்ட ஒரு பேடு ஹேபிட் இருக்கு கூட்டு போறேன்னு சொன்னாவே ஒன் இயர் ஆக்கிருவாங்க அதனால எனக்கு கொஞ் சோ நம்பிக்கை இல்ல ஆனா இந்தர கண்டிப்பா போலான்னு சொன்னாங்க அதனால சேரி ஏ பசங்களுக்கும் ஒரு ரிலாக்சேஷன் வேணுன்றதுனால அதனால போயிட்டு வரலா அப்டின்னு நாங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போனா நாங்க எப்பவு சாப்
நாங்க வெளில ஒரு டூருகுக்கு போனமா ஃபால்ஸ்சு அங்க சின்னா பால்ஸ்சுன்னு ஒண்ணு இருகுது அது வந்து முட்டி முட்ட வரும்
ம் ம்
கால் முட்டி முட்டும் அது சின்ன பசங்க விளாட்ற ஃபால்ஸ்சு இன்னோர் ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸ் பதினஞ்சு அடி ஆழம் பதினஞ்சு ஆடம் அந்த சேஃப் ஜாக்கெட் குத்துருவாங்க அது ஒன்னு அம்பது ரூபா அது வாங்கி
தோ நம்ப எவ்ளோதா உள்ள போனாலு அது மேல தூக்கி உட்ரும் சேஃப் ஜாக்கெட்டு அதுதா பால்ஸ்க்கு போனம் அது அதுல அதுல கால் உட்டா சின்ன சின்ன மீன்கல்லா கடிக்க வருது அப்போ புல் அரிக்குது ஒடம்பு அது அப்றமா நம்ப கால்ல இருக்குற அழுக்கல்லா எடுக்குது வந்து ம்
எனக்கு எப்டின்னா
நீங்க எங்கன்னா வெளியில போயிருக்கீங்ளா டூர்க்கு எங்கனா போயிருக்கீங்ளா
மேக்சிமம் முருகன் கோயிலுக்கு தா தோழா போவோ ம் ஆமா கோயில் தான் புல் அண்ட் ஃபுல்லு அ வெளில எங்கயு போனதில்ல அப்டின்ட்ட சீரம் என்ன நா வந்து தனியா
வால்ஸ் ஃபால்ஸ்க்கே ஃபுல்லா நட பயண போறப்போ சின்ன சின் சின்ன சின்ன ஓனா அதெல்லாருந்துச்சு ஓணாலா பாத்து ஏ ஃப்ரெண்டு அத அது புச்சிக்கிலாமா புடிக்கிலாமா இன்றா டேய் லூஸ் போல பண்ணாதடா சொல்லிட்டு அவன இத்துன்னு வந்து அப்பதா ஃபால்ஸ்ஸுல ஏ ஃப்ரெண்டு முழுகிட்டு இருக்கு
ஆ
எ ஃப்ரிண்ட்ஸ் எதனா மூவி எதனா பாப்பீங்களா
ஆ பாப்பே தோழா நீங்க என்னா பட விரும்பி பாப்பீங்க
காச
ஹலோ தோழா கேக்குதா ஹலோ நீங்க என்ன நீங்க என்ன படோ தோழா விரும்பி பாப்பீங்க
நா விரும்பி பாக்குற படோ வந்து ஜாம்பி படோ யோகி பாபு நடிச்சானே
யூசுவலா இப்ப நா ரீசண்டா பாத்த படோ வந்து மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி அம்மன் படோ பாத்தே தோழா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல ஒரு சாங்ஸ்ஸு வந்துச்சு அது எனக்கு ரொம்ப புடிச்சு இருந்துச்சு அந்த
எல்லா படமு புடிக்கு எல்லாமே பாப்பே
உன் கை உண்டென்றால் அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது ஆக்சுவலா அது ரொம்ப புடிக்கு டெய்லியி ஒரு ஒன் டைம்மாவது அந்த சாங்ஸ் கேட்டுருவே
ஆ
அப்டின்ட்டு அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அது அந்த சாங்ஸ் கேட்டா எனக்கு ஒரு மாரி மனசு அமைதியா மனசு அமைதியா இருக்கு அது னால எனக்கு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு அதாவ்து இந்த மத அந்த மத இல்லாம எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷ்யத்த பத்தி சொல்லியிருப்பாங்க தோழா
நெனைக்கிறீங்க ம் டூருக்கு போரது சந்தோஷமா இருக்குமா இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆ சொல்லுங்க தோழா
சந்தோஷமா இருக்கா அது உங்களுக்கு தெரிமா
என்னங்க தோழா
டூர்க்கு எங்கன வெள்ள கூட்ன் போனா எல்லாரு சந்தோஷமா இருக்கு வெள்ள போறோ நம்போன்ட்டு
அது ரொம்ப எப்டி சொல்றது நா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் தா கெடைக்கு எனக்கு மேக்சிமம் அதாவ்து எப்டி சொல்றாங்கன்னா வீக்லி லீவ்ஸ் கெடையாது ய ம் ஒன் மந்த் லீவ் தா எங்களுக்கு கடைக்கு அதுவே ஒரு டூ டேஸ் தா கடைக்கு உங்களுக்கு அந்த டூ டேஸ் லீவ்கே வந்து பாத்தீங்கன்னா நா வீட் வீட்ல இருக்க மாட்டேன் எங்க அம்மா கூட்டிட்டு ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்க்கெல்லா போயிடுவ
ம்
ஆக்சுவலா மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் எப்படி சொல்றது டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா நா ஹவுஸ் ஒய்ஃப் தா ஏன்னா என் வீட்டுக்கார பால் ஊத்த போறாங்க காலைல ஒன்றர மணி எந்திரச்சு போய்டுவாங்க நைட் மறுபடியும் எட்டுர மணி அந்த மாதிரி வருவாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆ இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இப்ப இனிமே நைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு கணக்கு இதெல்லா பாத்து முடிச்சுட்டு வரதுக்கு எப்
அதல்லாம் நா போறதே பீச்சுக்கு அதெல்லா போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபிரண்ட்ஸ் கூட போது
அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா இயர்லி எப்பயாச்சு எப்படி சொல்ற மேக்சிமம் ஆமா எ பசங்களுக்கு லீவ்வா
நா நா வந்து என் ஸ்கூல் டைம் மிஸ் பண்றே என் ஃப்ரெண்டு கூட போவேனா நானு எ ஃப்ரெண்டு ஒரு நாள் சைக்கிள்யே போனோம்
ம் ஓ
பெரிய ஸ்விம்மிங் ஃபுல்லே
ஆ
அங்க போயிட்டு வரதுக்கு ஒரு நே காலையில போயிட்டோ காலம் காத்தால கொஞ்ச தூரம் அது அவ மிதிச்சிசான்னு போயிட்டே வரதுக்கு ஒரு ஏழாச்சி ஏழு எட்டு
ஒ பரவாயில்ல இதுல்லா ஆக்சுவலா நா வந்து அந்த மாதிரி ரொம்ப லாங்க்லா போனேன்னா எங்க வீட்டுக்காரரோட போயிடுவே ஏன்னா கொஞ்சம் பயப்படுவே கொஞ்சம் இருட்டா ஆச்சுனா அதனால இவங்க இரு ந்தாங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருவே பட் இரு ந்தாலும் இப்போ ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நடக்கறது எல்லா பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு தோழா என்ன பண்றதுன்னு தெரியல அ அப்படின்னு சொல்லி கொஞ்ச பயம் எல்லாமே இப்ப பாத்தா பயமாவும் தானே இருக்க மாதிரி இருக்கு அதனால எப்பாயாவது பாத்தா இவங்க அப்பா கூட போணும் அவ்வளவுதா எனக்கு நானே சொல்லுவ அது எ சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆனா ரெண்டுமே அவங்க அப்பா பைத்தியம் தா அது வேற விஷயம் ஆ ஆனா சொல்லுவாரு சேரி சின்னது சொல்லும் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பனு ஒரு மூச்சுக்கு முன்னூறு தடவ சொல்லிடும் அப் அது சொல்லும் அப்பா நா உங்க கூட தான்ப்பா இருக்கணும் உங்க கூட நா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ப்பா அப்படிங்கும் ஆக்சுவலா போன வருஷம் எ பொண்ணோட பேர்த்டே வந்துச்சு சோ ஆ நா கிஃப்ட் வாங்கி கொடுத்தே டிட்ரெஸ் அவளுக்கு ட்ரெஸ் மச்சா ஷூவு அந்த மாதிரி எல்லா வாங்கி கொடுத்துருந்தே ஆனா வந்து பார்த்தா அ ஒடனே அவங்க அப்பா கேட்டாரு ஆ உனக்கு ஏதாவது வேணா சொல்லு பாப்பா நானு உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே என் பொண்ணு ஒரு மாதிரி சொன்னிச்சு அப்பா நா வந்து நம்ம ரெண்டு பேரும் எங்காவது போலாம் அப்பா நா இன்னைக்கு பூறா உன் கூட இருக்கே அப்பா எனக்கு கேக் கூடாது வேண்டா அப்படின்னுச்சு ஆக்சுவலா நா எல்லாமே எல்லா எடத்துக்கு கூட்டிட்டு போவே பட் ஆனா அவுங்களுக்கு அந்த டைம் கெடைக்காது குழந்தைங்களுக்கு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதனால ரெண்டுமே ஆசைப்படுறது என்னனா அவுங்க அப்பா கூட இருக்கணு அவுங்க அப்பா கூட இருக்கணு அவுங்க அப்பா கூட இருக்கணு அவங்க அப்பா கூட இருக்கணு இந்த கொரோனா டைத்துல கூட எங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்ல ஏனா நா வந்து பால் ஊத்துறதுனால ஏனா ஃபுல்லாவே வந்து கொழந்
அப்பாவ ரொம்ப புடிக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது
ஆ அது பொம்பள பிள்ளைங்களையா ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து எங்க அப்பாவ கொஞ்சதா புடிக்கு ஏனா ரொம்பவே பிடிக்காது
அப்டிங்ளா
ம்
எப்பவுமே பசங்க அம்மா செல்லோந்தானே பொண்ணுங்க அப்பா செல்லோந்தானே இதுதா உலகத்தோட நீதி மாரியே ஆயிப்போச்சே ஆக்சுவலா என்னமோ சொல்ற மாதிரி எவ்ளோதா தா செஞ்சாலு அவுங்க பொ ஆக்சுவலா நா நல்லா சமைப்ப தோழா நா வந்து ரவா ரவா தோச மசால் தோச அ நெறையா வெரைட்டிஸ் செய்வே ஆனியன் தோச கேரட் தோச பீட்ரூட் தோச செஞ்சுட்ருப்பே அவுங்க அப்பாக் சாப்டுவாங்க என்னைக்கா ஒரு நாளு ஆமா நா எங்கேயோ கோயில் போயிட்டு லேட்டா ஆச்சு நா அப்ப சொன்னே ஆ சாம்பார் வச்சுட்டே அப்ப எங்க பெரிய பாப்பா வந்து செவன்த் படிக்கிறாங்க அவுங்க சொன்னாங்க நா தோச ஊத்தி குடுத்துறே அப்பாவுக்கு அப்டினாங்க தோழா அப்டி ஒரு தோசைய நா அன்னை வரைக்கு ஊத்துனதே இல்ல அப்டி எப்டி சொல்றது இந்த டோரா புஜ்ஜிக்குல்லா ஊத்தி தருவாங்கள குட்டி குட்டியா தோச
ஹலோ
அது ஆக்சுவலா அந்த ஒரு தோசைய பிச்சா ஒரே ஒரு வாய்க்கு இருக்கும்ல அது மாரிதா இருந்துச்சு அவுங்க ஊத்துன தோச தோழா நமக்கான கால அவகாசோ முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு கால்ல பேசட்டா ஆ ஓகே தோழா ஆ தேங்க் யூ தோழா நன்றி